கேக்குதா
ஹலோ கேட்குது என்ன பண்ற நல்லாருக்கியா
நல்லாருக்கே நீங்க எப்டி இருக்கீங்க
நல்லாருக்கேப்பா என்ன பண்ற
ஆ இப்பதா என்திர்ச்சு சாப்ட்டுட்டு சாப்ட்டே நீங்க என்ன பண்றீங்க
ம் நானு வேல பாத்துக்கிட்டே தா இருக்கே
சேரி சேரி சமச்ட்டீங்ளா
ஆ எல்லா முடுஞ்சிருச்சு ம்
என்ன சமச்சீங்க
ம் சாம்பார் தா சாம்பாரு காய் வச்சே நீ என்ன பண்ண
நா எதுவு சமைக்கல இனிமேதா சமைக்கணு
சேரி சேரி சேரி சேரி
அப்றோ
அப்றோ ம் மதுரைக்கு போலான்ட்டுருக்கே
ஆ மதுர தான நல்லாருக்கு போய்ட்டு வாங்க
ம் நீ வறீயா
ஆ கேக்கல
நீயு வறியா
ஆ நா போய்ருக்கே அல்ரெடி அங்க
ம் நல்லாருக்குமா
ஆ நல்லாருக்கும் சுத்தி பாக்க நெறைய இடம் இருக்கும்
ம்
ம் மீனாட்சி அம்மன் கோவில் திருமலை நாயக்கர் மஹால்
ம்
அப்புறம் அழகர் கோவில் திருப்பரங்குன்றம் முருகன் கோவில்லா இருக்கு
அப்டியா சேரி சேரி சேரி சேரி நா இதுதா ஃபஸ்ட்டு டைம் நா போறே அதா நல்லாருக்குமா அப்டின்னுட்டு அங்க ஒரு ரிலேட்டிவ் வந்து மேரேஜ் வெச்சிருக்காங்க அப்டியே அத அட்டன் பண்ணிட்டு அப்டியே அங் க ஸ்பாட்டல்லா கொஞ்சோ பாக்கலாமே அப்டிங்கிற ஒரு ஐடியாவுல இருக்கோ
ம் ம் ம்
செரி கொழந்தைகளுக்கு கொஞ்சோ லீவுங்கறனால கொஞ்சோ என்டர்டெயன்மெண்ட்டாருக்கமே அப்டின்னுட்டு பாத்தோ
ஆ மால்லா இருக்கு அங்க விஷால்டி மால்லாருக் கு ஒண்ணுதா இருக்கு பார்க்கெல்லா இருக்கு
அப்டியா செரி செரி செரி அதா செரி போயிட்டு வருவோ அப்டின்னிட்டு ஆ நானு கேள்விப்பட்டிருக்கே மதுரை அ சுத்திதா வந்து அந்த கோயில் மீனாட்சி அம்மன் கோயில சுத் திதா வந்து மதுரையோட ம வீதிகல்லெல்லா போகுமாம்ல அத சுத்தி தா அந்த ஊரே வாம்ல கோயில சுத்தி தா
ஆமா
ம் செரி செரி
அதா இங்கயிருக்க பழமையான கோவிலே அதுதா
அப்டியா செரி செரி
ஆமா அங்க ம் ஆ
அப்டியே அழகர் கோயிலுக்கு போகணு வெக்கணு அப்டின்னுட்டு ரொம்ப ஆச அங்க அந்த மலைகலெல்லா இருக்குல்ல அதெல்லா போய் பிள்ளைகளுக்கு சுத்தி காமிக்கணு அந் பிள்ளைக போகணும்னு ஆசப்படுறாங்க
செரி செரி ஆ போம்போது பாத்து போங்க நெறியா குரங்கு இருக்கு
அப்புடியா செரி செரி சேரி கொரங்கு இருக்குமா பிள்ளைக தா சேட்ட சமாளிக்க முடியாது பிள்ளைகல்லா எ ப்டி அது இதுக் நீங்க என்ஜாய் பண்ணிட்டு தா வருவாங்க
ம் ஆமா ஆமா
ம் நம்ம போகம்போது எதுவு அவங்களுக்கு ம்
ஃபேமஸான உணவுனா ஜிகர்தண்டா பரோட்டா இட்லி தோச பொங்கல் கோனார் கட கறி தோச நல்லாருக்கு
வாவ் அப்புடியா செரி செரி சேரி சேரி சேரி எங்ளுக்கு அந்த அ கிளைமேட்டெல்லா நல்லாருக்கு மதுரைல அ அப்டின்னுட்டு சொல்லிக்கிட்டாங்க இப்ப வெயிலடிக்குமா சேரி சேரி ஆ சேரி
சந்தல்லா இருக்கங்க எப்பயுமே பரபரப்பா இருக்கு காலைல இருந்து இ இர நைட் வரைக்கு நடக்கு அந்த கூட்டோ கூட்டோ இருந்துட்டே இருக்கு ஆமா
ட் போய் எறங்குறோமா அப்ப நைட் எல்லா கடத்தெருவல்லா எப்டி இருக்கு ஆனா கேள்விப்பட்ருக்கே நானு மதுர வந்து தூங்கா நகரோ இப்ப எந் த நேரௌ நம்ம போய் எறங்குனனனாலு ஃபுட் வந்து யாராவ்து ஒரு அம்மா உக்காந்து இட் ட்லி போட்டுக்கிட்ருப்பாங்க ஆம் ஒ அங்க வி யாராவ்து எதாவ்து ஒன்னு போய்க்கிட்டு வந்துகிட்டு தா இருப் பாங்க அனால நம்ம தனியா போறோங்கற அந்த ஃபீலே இருக்காது அப்டின்னுட்டு சொல்றாங்க ம் சேரி சேரி
நீங்க ரெண்டு மாசத்துக் கு முன்னாடி வந்திருந்தீங்கன்னா சித்திர திருவிழா நடந்துருக்கு
ஆஹா மிஸ் பண்ணிட்டேனே சித்திர திருவிழா ரொம் ப இங்க பாப்புலராம்ம ரொம்ப அ ஃபேமஸான ஒரு இது இங்க வந் அந்த திருவிழா நடக்கும் போது இப்ப நெறைய ஊர்ல இருந்து வந்து அட்டன் பண்றாங்க வை க்கிறாங்க மதுரைல வந்து அ சித்தர திருவிழாக்கு வந்துறாங்க அழகர் என்ன ப பட்டுடுத்தி எறங்குவார் ஆத்துல என்ன கலர் அந்த கலர வச்சுதா வந்து அந்த ப் எப்டி இருக்கு இந்த வருஷோ அப்டிங்கறதே மதுர ஜனங்க வந்து முடிவுப் பண்ணுவாங்களாம்ல ஒனக்கு தெரி
ஆமாமா எனக்கு அவ்ளவா இத பத்தி தெரியாது
ம் ம்
கேள்விப்பட்டுருக்கே
ஆனா ம அது வரைக்கு கொழுத்துற வெயில் வந்து மதுரைல அந்த ஆத்துல எ அழகர் எறங்குனதுக்கப் ப்றமா ஆம் அங்கிட்டு மழ வந்துரு அதுவரைக் க்கு வெயில் கொளுத்திக்கிட்டு தா இருக்கு அம ஆத்துல அழகர் எறங்குறாருன்னா மழ வந்துரு அங்கிட்டு ஈவினிங்கு இல்ல இல்ல ஒரு டூ த்ரீ டேஸ்லயு மழை வந்துரு அப்படின்னு இந்த அந்த ஊர் மக்கள் வந்து ரொம்ப நம்புறாங்க
ஆமா ஆமா
ம்
சேரி சேரி வேற
சேரி ஆ வைகை ஆறு பாக்கலாங்க ஆனா இப்ப தண்ணி இருக் காது
வைகையாறு வைகை டேமுக்கு போகலாமா
ம் போகலா தண்ணி இருக்கான் தெரியல ஆனா
ம் சேரி சேரி சேரி இங்கேருக்குற சின்ன சி சின்ன ஊருகள் பக்கத்துல ஏதாவது ஒண்ணு போயிட்டு வேணா பாத்துட்டு வரலா இங்க கடத்தெறுவுக்கு போகலானு நெனச் சோ நாங்க இங்க வலையக்காரத்தெரு எல்லா இருக்காம்ல வளையக்காரதெரு இருக்கா நல்லா இருக்கு பிள்ளைகள கூட்டிட்டு போயி இந்த ம் சும்மா ஃபேன்சி ஐட்டம் வாங்க வைக்க அந்த பிள்ளைகளுக்கு நல்லா இருக்கு அப்படினுட்டு சொன்னாங்க எங்க ரிலேட்டிவ் சொன்னாங்க
ம் சேரி சேரி போயிட்டுவாங்க
ம் நீங்களு வர்ரீங்களா
நா வர்ல
ம் சேரி லீவ்ல இருந்தானா வருவீங்களே அப்படின்னு தா கேட்டே
சேரி சேரி சேரி
ம்
புறோ இந்த லீவுக்கு எங்க போயிட்டு வந்தீங்க
லீவுக்கா தஞ்சாவூர் வரைக்கு போயிட்டு வந்தே
செரி தஞ்சாவூர்ல என்ன சுத்தி பாத்தீங்க
தஞ்சாவூர்ல வந்து எங்க ரிலேட்டிவ் வீடு இருக்கு அங்க பெரிமா பசங்க இருக்காங்க அங்க போயிட்டு வந்தோ நல்லா இருந்தது எக்ஸிபிஷ் தென்ம எல்லாம் போட்டிருந்தாங்க இங்க சரபூஜி மகாராஜா அரண்மன அ தஞ்சை பெரிய கோயில்
சேரி சேரி
எல்லாமே நல்லா இருந்தது ஜாலியா சுத்தி பார்த்தோ பார்க் போனோ மணிமண்டபம் அது எல்லாமே பார்த்தோம் ஆ நல்லாருந்தது அங்க பொன்னியின் செல்வன் படத்துல வர அந்த ஸ்பாட் எல்லாம் போயி பாத்ததில்லன் பிள்ளைக எல்லா ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க நாங்களு எங்க கொஞ்சோ ஃபோட்டோஸ்ல்லா எடுத்துக்கிட்டு வந்தோ
சேரி சேரி சேரி
தஞ்சாவூர் தலையாட்டி பொம்ம தான ஃபேமஸ் அங்க
ஆம ஆமா
அதனால எல்லாமே போயி கொஞ்ச வாங்கிக்கிட்டு ஹாயா நல்லா என்ஜாய் பண்ணிட்டு ஆனா சரியான வெயில் கொளுத்துது
சேரி சேரி அங்க என்ன அங்க என்ன ஃபேமஸ்ஆன ஃபுட்டு
ஃபுட்டு வந்து அசோகா அல்வா சொல்லுவாங்க அ ஃபேமஸ் ஆன ஃபுட்டுன்னா என்ன இங்க கா அரிசி தா வந்து ரொம்ப விவசாய ஊரா இருக்குறனால தஞ்சாவூர்ல வந்து அந்த ஊர்ல நல்ல பிரியாணி அரிசி கெடைக்கும் நெக்ஸ்ட்டுவந்து அரிசிஎல்லாம் கொஞ்சோம் ரீசனபலா இருக் கூ அங்க வேற நம்மளுக்கு என்ன பண்டம் பாத்திரம் பேனா நல்லா வாங்கலாம்
சேரி சேரி
உம்
உம் கடப்பானம் அங்க ஏதோ ஒரு ஃபேமஸ்சா இருக்கு
அப்டியா இல்லயே எனக்
அது கடப்பா வந்துட்டு பொட்டேட்டோ அ அதுக்கப்புறமுந்தாள் தேங்கா இதெல்லாம் போட்டு செய்வாங்க அது வந்து இட் இட்லி கூட தோசை கூட பூரி சப்பாத்தி கூட வச்சு குடுப்பாங்க
சேரி சேரி சேரி நா இப்ப நீங்க சொல்லிதான்ப்பா அந்த டிஷ்சு எல்லாம் கேள்வி பட்றே நம்மளுக்கு எங்கே தெரியுது இந்த பிள்ளேக ஏதாவது சொன்னானா தா ப்பா நம்மளுக்கு தெரியுது
உம்
நம்மளுக்கு தெரிஞ்சதுல்லா இந்த சாம்பார் ரசமு புளிக்கொழம்பு அந்த இது இதுலயேதான் நம்ம ஓடுறோ டெய்லி ரொட்டீன் இதுல தான போகுது இவுங்க தா புதுசு புதுசு சா ஏதாவது ஒண்ணு ச பாத்துட்டு ஆ நெட்ல வந்தது யூடியூப்ல வந்தது அப்டின்னுட்டு பாத்துட்டு அம்மா அத செஞ்சு குடுங்க அப்டின்னுட்டு சொல்றாங்க
உம் சேரி சேரி
உம் ஹெல்த்தியா சாப்ட்டாதானப்பா நம்மளுக்கும் நல்லது ஏதாவது ஒண்ணு சாப்டுட்டு அதுக்கப்புறம் பின்விளைவுகள் வந்து கஷ்டப்படுற மாதிரி இருக்கு
போன் போயிட்டு வேற ஃபுட்டு எல்லாம் சாப்ட்டா ஒத்துக்கலனா கஷ்டமாயிடும்
இந்த தண்ணிய கொஞ்சோ செட்டாக கொஞ்சோ கஷ்டபட்டோம் வந்து கொஞ்சோ அந்த வெயில்ல யில்ல வந்து போயிட்டு வந்தது கொஞ்சோம் ஒரு கஷ்டமா தா இருந்தது இந்த ட்ராவலிங்கு அந்த ஒருத்தி டேஸ் ஃபோர் டேஸ் போகும்போது போயிட்டு வந்து அந்த அலுப்பு வந்துடுது எப்டின்னனாலு அலுப்பு அந்தஅந்த தண்ணி மார்றது க்கிறது எல்லாத்துக்குமே ரெடியா இருக்கணும் போயிட்டு வர்றது பெருசு இல்லபோயிட்டு வந்ததுக்கு அப் அப்றமா ஒரு சிக்னஸ் வருதுல்ல அத ஃபேஸ் பண்ண ரெடியா இருக்கணு
ஆமாக்கா சேரி
உம் நம்ம அம்மா அப்பா வந்தோன தயிர் சாத சாப்டுங்க போயிட்டு வந்ததுக்கு ரொம்ப ஹெவியா வேணானு போயிட்டு வந்த அலுப்புல நம்ம ஹோட்டலுக்கு போனோன்னா பிள்ளைக ஒடனே நெஸ்டு ஹெவியாக வந்து கேக்கஆரம்மிச்சுரு காங்க அதுலயே இன்னும் கொஞ்சோ உம் இன்னும் கஷ்டம் ஆயிடுது ஒடம்புக்கு
சேரி சேரி சேரி எனக்கு கொஞ்சோம் வேல இருக்கு
அப்டியா சேரி சேரி நா மதுரைக்கு போயிட்டு வந்து ஒனக்கு கால் பண்றே எப்டி இருந்ததுன்னு நா சொல்றே ஒன்ட்ட
ஆ சேரி ஓகே ஓகே சேரி ம் ஆ சேரி ஆ பாய் ஆ சேரி ஓ